ஹலோ ஆ வணக்கம் கேக்குதா நா பேசுறது
ஆ கேக்குதுங் சகோதரி உங்ளுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது
பண்றீங்க சகோதரி
இப்தா சாப்ட்டு முடிச்சுட்டு ஒக்காந்துருக்கோ தோழி
சேரிங்க சகோதரி உங்க பாப்பா தூங்கிட்டாலா சகோதரி
ஆ தூங்கிட்டாங்க தோழி
சரிங்க சகோதரி உங்க கணவர் என்ன வே என்ன சகோதரி வேலைக்கு போறாங்க
என் கணவர் ஹோட்டல்ல மாஸ்ட்ராக்காங்க தோழி
சேரிங்க சகோதரி உங்க அப்ப அவங்களுக்கு வந்து செஃப்பு வந்து உங்க கணவரே போது நெறைய நெறைய புது புது உணவு சமைச்சு குடுப்பாருங்ளா
எப்பயாதுதா நா வந்து ரொம்ப ரொம்ப ஆசப்பட்டு கேக்கும்போதுதா ரொம்ப கம் கம்பல் பண்ணி கேப்பே அவங்க வந் செய்ய மாட்டாங்க ஹோட்டல்ல வந்து இருக்காங்க அப்புந்தா பேரு அங்க வந்து சாப்ட மாட்டாங்க வீட்ல வந்துதா சாப்டுவாங்க அவங்க வந்து ஹோட்டல் சாப்பாடு அப்டிங்கறது செட்டேகாது கால்ல வீட்ல மதியமு வீட்டுக்கு வந்துருவாங்க நைட் சாப்பாடு வீட்ல தா சாப்டுவாங்க அவங்க
ஆம் ஆமா சகோதரி நம்ம வந்து அந் அந்த எடத்துலே நம்ம சாப்ட்டு சாப்ட்டு பழகுனவங்களுக்கு அது சாப் ஒரு நாள் ரெண்டு நாள்னா மொதல்ல ஒரு பத்து நாள் ஹோட்டல சாப்புட்றதுக்கு நல்லாருக்கு இப்ப சகோதரி அதுக்கப்ற எனக்னன்னா அவங்களுக்கு அங்கே வந்து மசாலா ஐட்டம் அதுக்குள்ளே வேல பாத்து அவங்களுக்கு சாப்புட்றக்கு ஒருமாரி புடிக்காது என்னுமோ மாரிருக்கு வீட்டு சாப்பாடு தா அவளுக்கு அவங்களுக்கு ஒரு சிறந்த உணவுங்ற மாரி ஒரு எண்ணத்த உண்டு பண்ணு
ஆ கண்டிப்பா ஏனா இப்ப நானே வந்து என்னோட பிரசவத்தப்ப ஹா இது மருத்துவமனைல இருந்தப்போ அப்போ அப்பயே ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் தா நா வந்து கட சாப்பாடு அப்டிங்கறதே சாப்டாங் அந்த கடையில இட் இட்லிய கடையில வந்து இட்லி வாங்கிட்டு டுவாங்க அது வந்து ஒரு ரெண்ட் நாள் தா என்னால சாப்புட முடிஞ்சது அதுக் அதுகப்றோ வந்து இல்ல எனக்கு கட சாப்பாடே வேணா சாதமா இருந்தாலு எதா கஞ்சா இருந்தா கூட எனக்கு வீட்ல இருந்தே எடுத்துட்டு வந்துடுங்க எனக்கு கட சாப்பாடுங்கறதே வேண்டா அது பிரிச்ச ஒனனேயே அந்த சாப்பாட்ட பிரிச்சோட்னேயே அந்த எலையில கட்டியிருக்கிற ஸ்மெல்லோ ச் இல்ல இந்த சட்னியோ எதுமே எனக்கு வந்து அது அது வந்து ஏத்துக்கவே இல்ல அது வந்து ஒத்துக்கவு இல்ல எனக்கு அது மாரி இருக்கறப்ப அவுங்களுக்குமே வந்து அந்த கட சாப்பாடு அப்டிங்கறது செட்டே ஆகாது என்னைக்காவது வந்து நாங்க வெளியில போறோ அப்டின்னாக்கா ஆ அப்போ வந்து நாங்க கடையில சாப்புடுவோ ஆஹ நா நானுமே வந்து இந்த ரைஸ் அதெல்லா வந்து கடையில சாப்டுவே சிக் கன் ரைஸ் அதெல்லா சாப்டுவே அந்த டிஃபன் ஐட்டோ அப்டிங்கறப்ப கடையில சாப்பிடணுனால எனக்கு செட்டே ஆகாது டிஃபன் ஐட்டம்
ஏயா சகோதரி உங்களுக்கு அந்த எலையோட வாசோ உங்களுக்கு புடிகாது சூடா இந்த மாரி எலையோட வாச தோட சாப்புடும் போது இந்த சிக்கன் ரைஸ்ஸு சிக்கன் பிரியாணிக எல்லா நல்லா இருக்கும்பாங்க
எல்ல நல்லா இருக்குன்னு ஆனா வந்து எனக்கு என்னமோ வந்து அது வந்து புடிக்கவே புடிக்காது வீட்டுல வந்து நா வந்து அந்த விஷ் விஷேஷ நாள்ல இல்ல சாமி இந்த செல நேரத்துல கூட நா நான்வெஜ் ஜோ இல்ல வெஜ்ஜோ கொஞ்சோ ரொம்ப அதிகமா நா பண்ணனே அப்டின்னாக்கா அப்ப கூட எங்க வீட்ல வந்து வாழ எலை எல்லா எடுத்து சம்ச் சமச்சு சாப்டுவோ வாழை இலையில வச்சி ஆனா வந்து அந்த கொஞ்சோ நேர கட்டி வெச்சிருந்த அந்த பிரிக்கும் போது அந்த குப்புன்னு வந்து அந்த ஸ்மல்லு வந்து எனக்கு சே பிடிக்காம போயிறிச்சி ஆஹ அ
சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா சகோதரி அந்த வந்து எல அந்த எல வந்துட்டு எப்டி இருக்கோ என்ன இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம சமைச்ச சி எல போட்டு சாப்புடுறது நம்ம கண் முன்னாடி எல்லாமே நடக் குது அதனால நமக்கு வந்து அது ஒத் பெருசா தெரியாது சகோதரி இதே கடையிலங்க போது வந்துட்டு நம்ம வந்துட்டு அது எப்டி இருக்கோ என்ன அவ எப்டி குடுப்பானோ அந்த ஒரு மைண்ட் செட்டே நம்ம திறப்போங்களா அதோட சேந்து அந்த வாசனையு வரும்போது நமக்கு என்னமோ மாறி இருக்குங்களா அதனாலயு உங்களுக்கு அந்த சாப்புடணுங்கற எண்ணமே வரலைங்க வரலையாட்டுக்
ஆஹ ஆமா
இப்ப நீங்க ஹோட்டல் போய் இப்ப நீங்க வந்து ஹோட்டல் போய் எல போட்டு சாப்ட்டு உட உடனே எல போட்டு எல போட்ட உடனே நீங்க சாப்புட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது சாப்புடவு உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கோ அது பார்சல் வாங்கும்போது து ரொம்ப நேர எலையிலேயே சூடா பொருள் வந்து அந்த எலையிலயே ரொம்ப நேரோ இருக்குங்களா சகோதரி அப்டிங்கும் போது அந்த வாசோ வந்து அந்த நியூஸ் பேப்பரோட கட்டி குடுக் கறாங்களா அப்டிங்கும் போது அந்த வாச வாசோ வந்து உங்களுக்கு ஒத்துக்கலைங்களாட்டிருக்கு
ஆமா அது எனக்கு புடிக்காமலே போயி்டிச்சி அஹ் அது எங்க அம்மா வந்து வேல பாக்குறாங்க பாட்டியு நானு தா வந்து மருத்துவமனையில இருந்தோம் அப்போ வந்து எங்க அம்மாவால காலையிலயு சமச்சு குடுத்து விட முடியல அப்படிங்கறப்ப வந்து எப்பயவாது கால சாப் சாப்பாடு மட்டும்தா வந்து நா வந்து அந்த கடையில வந்து இங்க பாட்டி வாங்கினு வந்து கொடுத்தாங்க எனக்கு அதுமே வந்து எனக்கு சுத்தமாவே ஒத்துக்கவே இல்ல வீட்டு சாப்பாடுங்க அப்ப நல்லா சாப்பிடுவே வீட்ல இருந்து என்ன கொண்டு வந்து குடுத்தாலுமே நல்லா சாப்பிடுவே அது எங்க அம்மகிட்ட என்ன ஆஹ்
பாத்தீங்கன்னா வந்துட்டு பா நூத்துல எழுபது சதவீதம் பேர் கட சாப்பாடு வெளிய சாப்பாடுற உணவ தா விரும்பிவாங் க ஒரு முப்பது சதவீதம் சாப்டுவாங்க நா வந்து சகோதரி ஹாஸ்பிட்டல் நானுமே கொழந்த பெறந்து எனக்கு ஆப்ரேஷன் தா பண்ணாங்களா சகோதரி நா வந்து பெறந்து பிறகு நா வந்து குழந்த பிறந்திருக்கும் போது எனக்கு ஒன்னு ஆப்ரேஷனுங்கனால எனக்கு மொதல் நாள் வந்து எந்த உணவுமே நீங்க சாப்பிட வேனா லிக்விடா மட்டும் சாப்பிடுங்க ஜூசு எளனி மோரு அந்த மாரி கொஞ்ச லிக்விடா ஆதாரமாவே எடுத்துகோங்க அடுத் த நாள் வந்து கொஞ்ச ரைஸ் போட்டு கொஞ்ச கொஞ்சோ கஞ்சி ஆதாரம் இட்லி காரம் இல்லாம சாப்ட சாப்பட சகோதரி எனக்கு வந்து அந்த மூணு மாசம் வரைக்கும் அந்த தையல் அந்த தையல் வந்து எனக்கு தையல் பிரிக்கல சகோதரி இந்த புண்ணு வந்து உள் புண்ணு ஆர்ற வரிக்குமே அந்த மூணு மாசம் வரைக்கு சொல்லி பத்திய சா பாடு தா கொடுக்னுனாங்ளா அத்த வந்து ஹாஸ்பிட்டல இருந்து பாத்துக்கிட்டாங்க நா வந்து அம்மா வீட்ல இரு ஹாஸ் ஹாஸ்பிடலுக்கு ஹாஸ்பிட் ஹாஸ்பிடலுக்கு வீட்டுக்கு ஒரு ஒரு டுவண்டி மினிட்ஸ்ல டுவண்டி மினிட்ஸ் வரு சிஸ்டர் வாக்கு இது வந்து வாக்கஃபல் டிஸ்டன்ஸ் நடந்து ஒரு அர மணி நேரம் இருபது நிமிஷத்துக்குள்ள போயிட்டு வந்துலா வண்டியா இருந்துச்ன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள வந்துர்லாங்களா அம்மா என்ன பண்ணுவாங்க கணவரு மாமன் மாமியாரு வந்து என் கூட ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கொழந்தைக்கு தேவையான துணிமணி பால் எனக்கு தேவையான பாலு உணவு எல்லாமே அவங்களுக்கு தனியா பண்ணி எனக்கு தனியா பண்ணி எல்லாமே மூணு வேளையுமே குடுத்துடுவாங்களா எனக்கு அந்த மூணு மாசம் ஹாஸ்பிட்டல்ல சாப்ட்டுமே அந்த மூணு மாசம் பத்திய சாப்பாடு கொழந்த பிறந்தா பத்திய சாப்பாடு தா சாப்பிடுனுங்களாமா அப்பதா அந்த பால் எல்லா வந்து நமக் நல்லா சுரக்கு ஏன்னா ஆம்பள பையன் அதனால நீ வந்து வாய்க்கு ருசியா அது இதுன்னு சாப்பிட்டன்னா கொழந்தைக்கு வந்து நல்லா இருக் து கொழந்தைக்கு வந்து ரொம்ப அது நீ என்ன சாப்டுற அதுதான் கொழந்தைக்கும் போகூ கொஞ்சோ வாய கட்டுபடுத் காரமே இல்லாம புளிப்பு இல்லாம பத்தியே சாப்படுதான் சகோதரி கொடுத்தாங்க எனக்கு அதெல்லாம் சாப்பிடும் போது இந்த வீட்டு உணவுங்கிறதே சகோதரி எனக்கு வந்து ஒரு மூணு வேளையும் வந்து வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிடனும் அப்படிங்கிற மாரி நான் மைன் செட்டே வந்துருச்சு சகோதரி எனக்குலாம் அப்பலா நான் பரோட்டாங்கிறது எனக்கு பரோட்டா வந்து அதிக புடிக்கு சகோதரி மோஸ்லி நாங்க வாரத்துல ஒரு தரவ அப்பா வீட்டுல இருக்கும் போது அம் அம்மா வீட்ல இருக்கும் போது அப்பா வந்து நான் நெனைக்கும் போதெல்லாம் பரோட்டா கேப்பேன் நானு மோஸ்ட்லி பத்து நாளைக்கு ஒரு தடவ அல்லது மாசத்துக்கு ரெண்டு மூணு தறவைய ஏச்ச வாங்கிட்டு வந்துருவாங்க சகோதரி இங்கே வந்துமே வந்துட்டுங்க ஊருக்குள்ள வந்து நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டுலேயே பரோட்டா கடை போடுறாங்களா சகோதரி அப்படிங்கும் போது நம்ப தோன்றற நேம் எல்லமே வாங்கிக்கலாம் திடீனுா முடியல அப்படின்னா ஹஸ்பண்ட் கூட இங்கயது வெளியே இது பண்ணோம் பரோட்டா நம்ம மத மொத மொத சாப்டற ஃபுட்டு வந்து பரோட்டாவ தான்க்குது அதிக மக்கள்விரும்புறது அப்படிங்கும் போது பரோட்டாவல்லா நான் கன்சீவா இருக்கும்போது டெலிவரி டைம்லய வந்து அதிகத சாப்பிட வேணாம்ட்டாங்க ஏன்னா ஜீரணம்மாக ஆகது நர மாசம் ஆட்டா உனக்கு ஜீரணமாகத கொழந்த கொழந்த பெறந்துமே வந்து இதுல சாப்பிடக்க கூடியதுெல்ல மைதான் குழந்தைக்கு அன்ஹெல்தி ஹெல்தியான உணவு தான் சாப்பிட அப்டி அப்டின்னு சொல்லி என வீட்டு சாப்பாடே வந்து எனக்கு வெறு அளவுக்கு வந்துருச்ச சகோதரி எப்படா நாக்குக்கு சொரணையா வந்து கடை ஏன்னா அம்மா வந்து ரொம்ப வந்து ரொம்ப பத்தியசப்ப வீட்டு அம்மா வீட்ட வந்து கா ரொம்ப கம்மிய தான் சாப்டுவாங்க வெயில் கால வந்தாலும் செரி காரம் வந்து ஒரு அளவா தான் எனக்கு ஆல்ரெடி வேற அ அல்சர் அல்சர் ப்ராப்ளம் மே இருக்கு அதுவும் கொழந்திற மோசம் அவுங்க சொல்றாங்க வந்துட்டு ஏன்ண்டடி நீ நல்லா சாப்பிடடுற நாங்களே வந்து உனக்காக வந்து பத்திய சாப்பாடு அட் பண்ணி சாப்பிடுறோ காரம் இல்லாம சாப் சாப்புறோ நீ முக்கியமான சாப்பிட வேண்டிய ஆள வந்து இப்படியெல்லாம்ம இப்படியெல்லாம் வந்து நன்னூள் பார்த்துட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்டின்னு சொல்லி எப்படி தெஞ்சு கூத்தாடி கடையில வாங்கிட்டு சொல்லி ஒரு நாள் பரோட்டா சாப்ட்ட சாகோதரி அப்பல்லா கட சாப்பாட்டுக்கு நம்ம ல்லாம் அந்தளவுக்கு ஏங்குற மாரி நெலம
ம்ம் ம்
சொல்றதுால எனக்கு வித்தியாசமா இருக்கு ஒருவேள நீங்க வந்துட்டு உங்களுக்கு வீட்டுல உணவு சாப்பிட்டே வந்து அதுதான் நமக்கு ஆரோக்கியோ கடஃபுட்டு வந்து நீங்க அதிகம் வந்து விருப உங்களுக்கு அப்டியே வந்து பழகிருச்சுங்களாட்டுக்கு
அஹ் நான் கடைலயு சாப்டுவேதா ஆனா அந்த நேரத்துல வந்து என்னமோ எனக்கு வந்து அது பிடிக்காதமா இப்பயுமே என் கணவர் வந்து நைட்ல வந்து கடையில இருந்து ரைஸ் எடுத்துட்டு வந்தா சாப்பிடுவே அதே அந்த தோச இட்லி அ எடுத்து வந்தாங்கன்னா சத்தியமா எனக்கு இது செட்ட
இல்ல சாகோதிரி அ இல்ல சாக அந்த தோச இட்லி சப்பாத்தி பூரி எல்லாம் பத்தீங்கன்னா நம் எப்பயுமே வீட்ல வந்துற உணவு தான் சகோதரி நீங்க சொல்ற மாரி பரவத்தாம இருக்கும் ட்டு சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸ் இந்த மாரி வேற ஏதாவது ரைஸு சப்போஸ் நம்ம சிக்கன் பிரியாணி நம்ம நான்வெஜ் பண்ணுவோ இருந்தாலும் வந்து ஹோட்டல் ஸ்டேல சிக்கன் பிரியாணி பண்றது அது ஒருவிதமான சுவைதான சகோதரி நமக்கு சாப்பிடும்போதுஹ நானுமே சகோதரி பல முற நான் வந்து வீட்டு இல வந்து சிக்கன் பிரியாணி செய்வோம் பல முறை யூடிப்ப பார்த்து இந்தஹோட்டல் ஸடைல் வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி இந்த மாரி வந்து நம்ப வந்து பண்ற ஸ்டைல விட இந்த பாய் வீட்டு பிரியாணி அப்டி இப்டின் என்னென்னமோ ட்ரை பண்ணிரு க்க சகோதரி ஆனா வந்து அந்த கடையோட டேஸ்ட்டு வர மாட்டேங்குது நம்ப செய்றதென்னமோ அந்த தக்காளி சாப்பாடு மாரி வெ ஜிடபுள் பிரியாணி மாரி ஆயிருச்சு சகோதரி சமயல் பத்துன பீஸ் வந்து கரஞ்சு போயிறுது வெறு எலும்பு துண்டு குட்டி குட்டி பீஸ்தா இருக்குது அதனாலயே சிக்கன் ப்ரியாணி வந் து நம்ம என்னதா கடைல வீட்ல நம்ப பாத்து பாத்து பண்ணாலுமே அந்த அந்த மனசுங்குறது வந்து ஃபுல் ஃபில் ஆகவே மாட்டேங்கிது கடைல வந்து கொஞ்சமா சாப்ட்டா மட்டுந்தா அந்த மனசு வந்து நிறை வாகுது சகோதரி
ஆ அது மாரி நீங்க சொன்ன மாரி எனக்குமே வந்து நானுமே ஆப்ரேஷன்தா சிசேரியன்தா அப்ப அது மாரி பத்திய சாப்பாடு அப்படிங்கிறதுதா எனக்குமே குடு த்தாங்க அதுல வந்து உங்க இல்ல இல்ல நா விரும்பி சாப்ட்டந்தா என்ன சாப்ட்ட அப்டின்னாக்கா அத கொழந்த பொறந்தன சொல்வாங்கள மதியத்துக்கு இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ள சாட்டு முடிச்சுர்னு அதுக்
மதிய ஒரு மணிக்குள்ள சகோதரி சாப்ட்ருணு
அதுக்கப்றொ வந்து ச கொழந்தைக்கு வந்து செட் ஆகாது ஆ அன் தென் லேட்டா சாப்டக் கூடாது ஒரு வேளதா சாதொங்குறது ஒரு வேளதா சாப்புட்ணு அப்புலா சொல்லுவாங்கல்ல அந்த பதினாறு அப்டிங்கறது முடியிற வரைக்கு அந்த மாரி வந்து ஒரு நாள் வந்து எங்க வீட்ல வந்து நண் டு நாட்டு நண்டுல வந்து ன் அந்த மாரி இந்த கொழம்பு பத்திய கொழம்பு வெச்சிருந்தாங்க மருந்து கொழம்பு நாட்டு நண்டு போட்டு வ
கலவ ஆ அந்த மார்லா மருந்து கொழம்புலா வெக்கிறது ரொம்ப ம காலமா அது அது க மா சமாருக்கும் போது பண்ணுவாங்க சகோதரி சில பேர் பாருங்க கெல கொழந்த பெறந்துமே இதுல இந்த பால் சுறா பு ட்டு என்னனமோ இந்த கருவாடு ரிலே ரிடம் வந்து அதிக நாங்க வந்து அம்மா வீட்ல வந்து வெஜிடேரியந்தா நான்வெஜ் சாப்ட மாட்டோம் அப்டிங்றல அம்மா வந்து இந்த வெஜிடனேனு சலவரசொம்
ஆ ஆமாங்க தோழி ஆ தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டுது இதே தொடரும் அடுத்த இணை இதே தொடர்ந்து பேசு தோழி
ஆஹ் ஓகே சகோதரி கண்டிப்பா சகோதரி